ஆ காலைல சொல்லு ப்ரோ
என்ன நண்பா பண்றீங்க
என்ன பண்றது அதேதான் சாப்படுன ச ச ஆ சாப்பிட பா கூப்ட்டகலா இல்லையா இன்னும்
இல்லன்பா இப்பதான் கையில வந்து டீய குடுத்துட்டு போனங்க நண்பா குடிச்சுட்டு இருந்தன்
பத்து மணிக்கு டீன எப்டி எ என்ன டீ காபிஸ் சாப்டிவிங்களா இல்ல கிரீன் டீ எல்லாம் சாப்புடறத இல்ல வி
இல்ல நண்பா டீ மட்டும் தா நண்பா டீய் இல்லாட்டி பால் த நண்பா
செரி செரி
ஓக்கே நண்பா என் நண்பா
நான் வந்து கிரீன் டீ கொடுப்பாங்க எனக்குனு கிரீன் டீ அவங்களுக்கு வீட்ல அவங்க டீ குடிப்பாங்க
ஓகே ஓகே
ஏன்ன நம்ம இருக்க ஒர்க்ஷிப்ட் அதெல்லா அதனால அ டீ எல்லாம் குடிச்சா ரொம்ப இதாயிடும் அதனால கிரீன் டீ குடிக்கர்து
உம் ஓகேங்க இப்ப எப்டி நைட்டுல்ல போய் நீங்களே போட்டுக்குவீங்களா இல்ல வீட்டுல அம்மாட்ட கேட்டு போடுவீங்களா
இது டீயா கிரீன் டீ இல்ல டீ வன் அவங்களே போட்டு கொடுதுருவங்க அதுக்கு அவங்களே சரி நைட்ல அர நைட்ல ஒரு டைம் கொடுப்பாங்க ஆ டைம்பா சரி குமுக்கின்னு வந்தது அவங்களே ஒரு டைமுக்கு எலுந்து எலுப்பி கொடுப்பாங்க நா மோஸ்ளி ஓ ஓ முலிச்சிட்டு தா இப்ப அவே எத்து வந்து காபி டீயோ ஏதோ அந்த டீம் கொடுப்பாங்க அப்ப கிரீன் டீ குடிச்சு அவங்க ரொம்ப இதமா இருக்கு அப்ப ஏதோ ஒரு டீயோ காபியோ கொடுப்பாங்க
ஆஹ் ஓகேங்க பச்சுதனா நீ வீட்டுல கேட்ப்பீங்களா இல்ல நீங்களே போட்டு சாப்பிட்ருவீங்களா ஏதாச்சும்
பசிச்சா நைட்ல நடுல நம்ம ஸ்நாக்ஸ் எத இருதா சாப்பிடுவோம் மத்தபடி நானா எதுவும் திருப்பி சாப்பிட மாட்டேன்
ஓகே ஓகே ஓகேவா
உம் எங்கயே வெளியே போலுங்களா இன்னைக்கு
என்ன ப்ரோம் இது மேல எங்க பாம் யாராவது எத நம்ம வர்க்க தான் போவேன் இப்போதைக்கு எதுவும் இல்லை நீங்க போறீங்களா எங்கன்னா
நான் எங்க போறதுன்னு தெரியல நண்பா இனிமேதான் யோசிக்கணும்
சரி சரி
அரிசி வேற முடிஞ்சிருச்சி அரிசி போய் எடுத்துறு போணும்பா
நீங்க ரேஷன் எல்லாம் வாங்குவீங்களா ரேஷன் கடையில எல்லாம் போறதெல்லாம்
இல்ல நண்பா கார்டு இப்பதான் அப்ளைே பண்ணிருப்பேன்னா இன்னும் வரல இப்பதான் வந்து அப்லீக்கேசன் கேக்கு வீட்டுக்கு கொண்டு போனாங்க ஒரு ஒன்னு ஒரு மந்த் ஆயிருந்தும் வரதுக்கு
ஓகேன்பா
இந்த வெளிய வெளிய வேலை பார்க்கறதுக்கு வெளிய ஒர்க் சொல்றாங்க இல்லைய அதெல்லாம் அத பத்தி எல்லாம் எதுவும் கேள்விப்பட்டறது இல்லையா வெளி வேலை பாக்குறதுக்கு
வெளிப் பாரின்ல ஆமா ஆமா நம்ம இருக் இருக்கு நண்பா இங்க பாக்கறத விட அங்க என்ன பண்றதுனு தெரியில நண்பா
என் ஃப்ரெண்ட் எல்லாம் போயிருக்கோ அதனால சொன்னேன் எங்கே நீங்க சொன்னீங்க இல்லையா சொல்ற உங்களுக்கு எதாவது தெரியுமா
தெரியு தெரியு நா என் ஃரெண்டும் கூட துபாயல தான் போயிருக்கான் மூணு மாச லீவ் மூணு மாசம் ஒர்க் நண்பா
ஆஹ அங்க நல்ல சேலரி இல்ல அந்த மாதிரி போலாம் ஆனா காசு கட்டணும் பட் எனப்
இல்ல இல்ல நண்பா அது காசு இல்ல நண்பா ஃப்ரெண்டு தான் போயிருக்காரு ஃ பிரண்டோட அண்ணன் முதலே ஒரு பைவ் இயர்சா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு எல்லோப் ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க அதை எடுத் அங்கே செட்டிலாகிடுவாராமா எந்த டேக்ஸ் இல போயிரும்மா அமௌண்ட் இருக்கலாம் அப்படின்னு எவன அங்கே செ இல்லற மாதிரிளான் பண்ணிட்டுக்கங்கமா இவரு நான்பண்ற பீல்்டுதான் படிச்சிருக்காரு டிப்ளோம தான் படிச்சிருக்காரு படிச்சுட்டு குவாலில தான் இருக்காரு ஏதோ ஒரு ஆயள் கம்பெனியானபா அதுல குவாலிட்டியா இருக்காரு ஆராமா கூப்பிட்டரணும்பா எதுவுமே சம்பளம் இப்ப தொண்ணூத்தி ரெண்டு ரூபா வாங்கட்டு இருக்காருன்பா
ரப்ப
தொண்ணூத்தி ரெண்டு இப்ப இன்கிரீஸ்் பண்ணிட்டாங்கன்ன தெரிய அவரு போய் நான் கேக்குறப்ப ஜாயின் பண்ண பூசல கேட்டேன்பா இப்ப டூ இயர்ஸ் ஆச்சு இ்கிரீஸ்் பண்ணிருக்கலாம் அது மூணு மாசம் ஒர்க்கு மூணு மாசம் லீவு நண்பா சேலரியோட லீவு வருமா மூணு மாச த
இதுதா ஆயில் ஆயில்னா நடுவுக்கடர்ல இருக்குமே அந்த ஆ
அது அதுல அது இலல்மா அதுலலை ஆ
ஏன்னா அதுதா வந்து ரொம்ப ரிஸ்கு அதனாலதா அந்த மாதிரி ஜாப் ஆறு மாசம் ஒர்க்க ஆறு மாசம் லீவ் இருக்கும் இல்ல அதால அதான் சொல்லல மரேஞ் ஜாப் இதெல்லாமே கொஞ்சம் ரிஸ்கு அதனால தான் யாரும் பெருசா அதை பத்தி பேசவே மாட்டாா தோல்்த்த படிச்சன்னையே என் னப்ப படிக்கிறனா எல்லாம் இன்ஜினியரிங் டாக் அவ்வளவுதான் இப்பதான் வந்து புதுசு புதுசா லாய இரு சொல்றாங்க போலீஸ இரஸ்டுக்கறாங்க மெல்லாம் அத நூத்துல ஒரு பெர்சன்டேஜ் ம தான் அ ம யோசிக்கிறாங்க ஆனா உள்ள போரது என்ன பத்த அதுலேயே பாதி
ம்ம் எங்க ஊர்லயே பக்கத்தலயே மெருன் காலேஜ்னு தனிய இருக்கு நண்பா
ஆ ஆ சம்பளம்ல்லா அதிக
உம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த கடலுக்கு நடுவுல அந்த லைட் ஒண்ணு இருக்கும் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணா இவ்வளவு கோடி சேரிின் இன்ஸ்டால ரீல்ஸ் வந்து பாத்தீங்களானபா
அதெல்லாம் இந்த லைட் ஆஃப் பண்ணி லைட் ஆல் பண்றதுக்கும் எதுக்கு கொடுக்குறாங்க அது என்னன்னா அஹ அதா அந்த உள்ள மிரனுக்குல்லா அந்த இது லைட் அவுஸ் இந்த மாதிரி பள்ள அந்த மாதிரி இல்ல அந்த மாதிரி வர்கக்கு இருக்கும் பட் ஆனா என்னன்னா ரொம்ப நீ நம்பம ஐஸ் ஆல்ரினா இந்தசனாலையா நடு கட எல்ல இருக்கு ஜாப் முன்டு தா ஐ சேலரி அத்தஸ்காலர் ஜாப் ஸ்சு சொல்லுவாங்க அதுக்கு தா அதிக சாலே சும்மா உமா போய் லைட் ஆன் பண்றது போ எதுக்கா சம்பளம் கொடுக்க போறாங்க
அதுல ஆனா அதுல அப்படிதா நண்பா போட்டுந்துச்சு போனா ஃபுட்டு் எல்லா வந்து குடுத்துருவாங்கன்னு உம்
ஆமா அதிக என்னன்னா இந்த கன்டென்னுகாக ஏதோ ஒன்னு போட்டுருரோ அது பண்ணா இவ்வளவு வந்துரு இது பண்ண
கரெக்ட் தா நண்பா
ஆஹ
நீங்க எப்டி இன்ஸ்டல ரோல் பண்ணுவீங்களா ரீல்ஸ்ல
அத ஏதோ ஒருான் நம்மளுக்கு நல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம்லஹ மெசேஜ்ன்னு வரும் உள்ளபய பா த்ல்ல அது ஒன்ன பாத்த்த்திர வயிலி வந்தன்னா பட் அப்டி இல்ல நம்ப ஒரு மணிக்கு சும்மா ஒரு ஒரு மணிக் உள்ள போறோனா வெளிய வரத்துக்கு மூன்ற ஆயிடும் ஆதா தொட்டு இது போயட்டு ஆமா ஆதா தொட்டு இது போய் இது தொட்டு அது போய் அதுவே கட்ட ஒன்றரை ரெண்டு மணி நேரம் ஆகிடும்
ஓகே ஓகோ நண்பா தம்பி கால் பண்ணுவாருங்களா
ஆஹ் பண்ணுவாரு
உம் உம்
ல்ல டெய்லியும் அம்மா பேசுவாங்க வீட்டுல
உம் உம் உம் ஆபீஸ்லாம் இப்ப போற மாரிங்க நீங்க ஒர்க்குல்லாம் முடிஞ் ச்சனா
ஒர்க் முடிஞ்சச்சுதான் நான் எனக்கு ஒர்க் ப்ரம் ஆபீஸ் ஹோம் முஞ்சிடும் ஆகஸ்ட் இருபத்தொண்ணு அதுக்கப்பறமா திருப்பி வா வா அவங்க வர சொல்லுவாங்க அங்க போயிட்டு திருப்பி எப்படி என்னன்னு சொல்லி அதுக்கப்பறம் பா பாக்கணும்
மறுபடி ரொட்டனா இருங்களா இல்ல அவ்வளோதான உங்களுக்கு ஒர்க் பிரம் ஹோமு
ஆஹ் ரொட்டின் நல்லாம் வராது அடுத்து ப்ராஜெக்ட் அடுத்து அவங்க டீம் மெம்பர்ஸ் எப்டி அ எல்லா எங்கெங்க இருக்காங்களோ அத பொறுத்து எல்லாமே ஒரே ஆஃபீஸ் ஒரே லொக்கேஷன்ல இருக்காங்கன்னா ஒர்க் ப்ஃரம் ஆஃபீஸ் குடுத்துருவாங்க எல்லா அங்கங்க பிரிச்சு இருக்கனாலதா இது வந்து தாங்க எங்களுக்கு ரூம் கொடுத்தாங்க ஏன்னா ஒரு ஆஃபீஸ் ஒரு கே ஃப்ளோருக்கு போய் நாலு பேருக்காக அதுக்காக ஃப்ளோர் வச்சுருக்க மாட்டாங்க இல்லையா அதனால அது இப்டி பண்ணாங்க எப்போ அ அடுத்த ப்ராஜெக்ட் எ அத பேஸ் பண்ணி நானு வேற கம்பெனி மாறணு ப எல்லா பாத்துட்டு அப்ளை பண்ணிட்ருக்கே ஏன்னா நாலு நாலு வருஷோ ஆயிடுச்சு இதுல சேலரியு பெருசா இல்ல அடுத்த கம்பெனி மாறுனாதா எதோ இனி இங்கிரிமெண்ட் வரும்னு பாத்துட்ருக்கே
ஓகேங்ணா இப்ப நீங்க ஜாயின் பண்றப்ப எவ்ளவுன்ற சேலரி வாங்கிட்டு இருந்தீங்க
ஜாயின் பண்றப்போ எனக்கு அதா ஒரு பேக்கேஜ்ல இருபத்தி எட் ஆறு குடுத்தாங்க
ஓகே ஓகே நண்பா
ஆமா அதுக்கப்புறோ இது வரைக்கு எது பெருசா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகல அதனாலதா சரி வேற கம்பெனி மாறுனாதா இப்போ கரெக்டா இருக்கு இல்லன்னா இதுலயே ஒக்காந்து திருப்பி இன்னு இதே சம்பளத்த வாங்கிட்டு இருக்கணுன்னு சரி
சோ ஆமாங்பாய் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருச்சுல்ல
சே ஆமா இந்த எக்ஸ்பீரியன்ஸ வச்சுட்டு ஒன்னும் பண்ணப்போறது இல்ல எல்லாமே சேலரிதான் நம்மளுக்கு முக்கியோ
ஆஹ் அதானுங்பாய் இப்ப நீங்க வேற கம்பெனி போனாலு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சி பேசிக்கலாமாச்சு
ஆஹ் அதுதா அதனாலதா சரி நாலு வருஷோ வெயிட் பண்ணது ஏன்னா அது எல்லாரு சொல்ற மாரி ஒரு இது ஒன்ர வருஷத்துல டூ இயர்ஸ் மாறிருப்பே பட்டாதா தெரியி பண்லான்னு அதுக்காக போய் இது பாத்துட்ருக்கே
ஆமா நண்பா இப்ப நானே பாத்தீங்கன்னா இப்ப வேலைய விட்டுட்டே இப்ப பாத்தீங்னா ரெண்டு மாசோந்தா வேலைக்கே போனே இருபது ரூபா சேல்ரி சிலிப்புதா இருந்துச்சு இருபத்தஞ்ச ரூபா வாங்கிட்டு இருந்த கைக்கு வந்து இருபது ரெண்டு ரூபா இருந்துச்சி இப்ப அதே சேலரி சிலிப்ப வெச் ச்சு இன்னொரு பக்கோ குடுத்தே இருபத்தேழ்ருவா பண்ணித் தரேனுனானுக
சரி
அதா கைக்கு இருபத்தேழ்ருவா நுப்பது ரூபா போக கைக்கு இருபத்தேழ்ரூவா பண்ணித் தரேன்னாங்க ஆனா அதே வேலதான் ஆ இப்ப ரெண்டு மாச துல ஒர்க் பண்ண நான் போல்ல இந்த மாரி எடிட் பண்ண ஒரு ஒன்ர வருஷோ ஒர்க் பண்ணன்னே ஆனா எதுமே பண்ணல எடுத்துட்டானுங்க ஒரு வாரத்துல கூப்புரேனுங்க சும்மா அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன்
சேர் சேரிப்பா
கூப்பிடுவாங்களான்னு தெர்ல அதான் நம்பா
பாப்போம் எல்லாம் எப்படி என்ன அவுங்கவுங் வேல நமக்கு அதிகம்
உம் ஆமா நம்பா
வீ்ட்லயாருமே இதுமாரி பண்ரா நீங்க மட் மட்டுமா இல்ல ஒங்க வைஃபும் வேலை பாக்குறாங்ளா
இல்லன்மா நான் மட்டும் நண்பா ஒய்ஃப் முதல்ல போய்டு இருந்தாங்க டீச்சரா பிரைவேட் ஸ்கூலுக்கு தான் போய்டு இருந்தாங்க அங்க போன பேக்கேஜ்லாம் அவ்ளோ கெடைக் மாடேங்குது சொல்லிட்டு இப்ப கவர்மெண்ட்ல டீச்சருக்கு படிச்சுட்டு இருக்காங்க அப்ப இப்ப எக்ஸாம் வந்து எழுதுவாங்க
இப்ப உள்ள நிலமைக்கி என்ன ரெண்டு மூணு பேர் படிச்சு வேலைக்கு போய் பாத்தாதான் கரெக்டா இருக்கும் ஏன்னா இருக்குற வெலவாசிக்கு இப்ப பரவால்ல இன்னும் ஒரு நாலுஞ்சு வருசேத்துக்கு இன்னும் இது இது விட மோசமாயிடுச்சுன்னா ஒருத்தரோட சம்பளம் பத்தாது
அம்மா அம்மா நம்பா அது வாடகைகுதான் இருக்கேன் நீங்க எப்டி சொந்த வீடா நான் தனியாநபான் இருகேன் தனியா நானும் ஓய்ப் பையன் மட்டு தான் நன்பா இருக்கோம் கொஞ்சம் ஒரு நூத்தம்பது மீட்டர்ஸ்ல எங்க அம்மா அப்பா அண்ண இருப்பாங்க நம்பா
என்ன அவ்ளோ ரொம்ப பாசமா அற கிலோமீட்டர் கூட இல்ல
என்னன்பா
அவுங்க எல்லாம் வந்து பாப்பாங்க இல்லையா இல்ல இல்ல நம்மளுக்கு ஒன்னு நம்மளுக்குன்னு ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் ஆகும்புறோ இருகிற எல்லாம் சொல்ற அதேதான் இருக்கிற கடன் எல்லாம் முடிச்சு கிளியரா அதுகப்றம் பாத் இப்பியே மாட்டிகிட்டு அந்த பிரச்சனை எந்த பிரச்சனை சேத்து பெரிய பிரச்சனை உருவாக்க கூடாது
இல்லிங்மா
அது மேனேஜ்பிள் பண்றவுங்க பண்ண முடியும் நம்மளுக்கா அந்த அளவுக்கெல்லாம் பொறுமை இல்ல நம்மளுக்கு அந்த பொறுமை இருந்தா பரவாயில்ல ஹேண்டில் பண்ணிடலாம் பொறுமையோடு இருந்தா நம்ம கூட வாரவுங்க கரெக்ட்டா இருக்கணும்ல அதுவும்
ஆமா ஆமா நம்ம
பாப்போம் என்ன எப்படின்றது அப்பறமா தான் தெரியும்
ஓகேங்க
சேரி நண்பா உங்க கூட பேசுனதுல ரொம்ப சந்தோஷம் நண்பா மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் நண்பண் நண்பா
இல்ல ஆஹ் செரி நீங்க பிரேக் எடுக்கறேன்னு எப்படி இல்ல பேசலாம்ண்ணும் ஒரு ரெண்டு இல்ல
டிஃபரெண்டா ஒரு ஓகே நண்பா நான் பண்றேன் நண்பா ஒரு பத்து நிமிஷம் கழிச் பண்றேன் நண்பா
ஆஹ் செரி நான் வேற யாராவது இருந்தா அவுங்க கூட பேசுறேன் நீ அத முடிச்சுட்டு கூட நீங்க கால் பண்ணுங்க ஆஹ் செரி